ஹலோ
ஹலோ ஆ ஃப்ரெண்ட்ஸ் எப்டியிருங்க
க நீங்க எப்டி இருக்கீங்
நல்ல இருக்கே எப்டி போகுது உங்க லைஃப்பு
எப்போது சாப்பிடாச்சா
ஆ சாப்பிடாச்சு நீங்க
ஆ ஆச்சு
உம் என்ன சாப்டிங்க
சப்பாத்தி குருமா
இப்ப உம் நானும் வந்து சப்பாத்தி அப்புறம் கிரேவி தான் சாப்பிட்டேன் சிக்கன் கிரேவி
ஹ்ம்ம்
உம் வேற எப்படி போகுது உங்களுக்கு லைஃபு காலேஜ் ஸ்கூலு
அ எல்லாமே நல்லாதா போது ம் இல்ல ஒர்க் பண்றிங்ளா படிச்சுட்ருக்கிங் அ
நா ஒர்க் பண்ற நீங்க வீட் ஹவுஸ் வைஃபா
ஆமாங்க
ஓகே இப்பதா ஃபஸ்ட் டைமா
மா ஃப்ரெண்ட்ஸ்கு இதா ஃபஸ்ட் டைம்
பேசுறதுலயா ஓகே வேறெதா டாபிக் சொல்லுங்க நீங்க ஆ ஷாப்பிங் போவிங்கல்ல அப்ப என்னென்ன பாப்பிங்க என்ன வாங்குவிங்க இல்ல உங்கு நீங்க ஊர் வில்லேஜ் தான
ஆ வில்லேஜ்
வில்லே ம் இது அதோட இதா ஸ்பெஷாலிட்டி
ம், இங்க என்ன விவசாயம் பண்றாங்க ம், கரும்பு வாழை
ஓ கரும்புல்லா பண்ணுவிங்ளா
ஆ, நா பண்ணல
ம், பண்றது பாத்துருக்கீங்க நீங்க உங்க வீட்ல யாரும் பண்ணல ஓகே அப்ப உங்க வீட் ட்ல கரும் இதுல்லா போட மாட்டீங்ளா அரிசி
ஆஹ இல் நா விவசாய எங்க ள்துல்ல எது எதிர்ல இருக்கிறவங்கள்து பாத்துருக்கே
ஓகே உங்கள்துல விவசாயம் பண்ணது இல்லையா ஆனா என்னோட பேக் நா வந் து விவசா சாயிதா ஆ அரிசி இந்த வாட்டி வந்து அரிசிதா போட்டுருக்காங்க
ம்கும் எங்க பாட்டி வீட் லலா பாத்துருக்க செஞ்சிருக்கோ ஆனா எங்களது வெர்சா இல்ல பாத்தது சரி சின்ன வய்சுல பண்ணுது இப்போ பண்ல
ம்ப கஷ்டோ
ஆ சாப்பா செஞ்சா நல்லாலனு ஈஸ்யா சொல்லிற்றாங்க ஆனா அது எவ்ளோசு மெனக்கட்டு செய்றாங்க
ஆமா ஒரு ஆறு மாச ஆவு அது வெளிய வர்துக்கே
ம்
அந்த அளவுக்கு தண்ணி வந்து எல்லாமே நம்ப பாக்கணு
ஆவ்
ரொம்ப கஷ்ட்டோ அது ஏன்னா ஒருவாட்டி பண்ண ரொப்போ இதுவாயிட்ட நானு
டயடாயாச்சா
ஆமா பண்ணவே முடிய்ல கட் பண்றது செரி அப்புரோ அ அது தூயிட்டு வந்து வீட்டுக் கொண்டு வர்ணு அதெல்லா ரொம்ப கஷ் டமா இருந்துச்சு அது அப்போ அது அப்பௌ நம்ம கைல பாக்கும்போதா தெரிது எவ்ளோ கஷ்டத்துக்கப்றோ அது வந்துருக்குனு கைல
ஆஹ் நானு இந்த வேர்க்கடல அது புடுங்கி ஒ இது பண்றதுனா புடிக்குன்ட்டு போன எங்க நாத்தனார் வீட்டுக்கு அது அந்த வெயில்ல தலவலி வந்துட்டு வீட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு டேப்லெட் குடுத்து டீ வச்சு குடுத்து நாத்தனார் சொல்ட்டாங்க நா உன்ன வேல செய்றத்கு வர சொன்னா உன்ன கவனச்சுக்றதுக்கு ஒரு ஆள் வேணுமாருக்
ஹா ஹா ஹா
ஹ்ம்
அது வந்து நெறைய பேர் ப்ராக் டிஸ் இருக்கவுங்களுக்கு மட்டும்தான் அது ஈஸியா இருகாகோ இப்ப புதுசா போயி அவுங்க யாராவது இது பண்ணாங்கன்னு வச்சுங்கோங்களே அவுங்க கண்டிப்பா அவுங்களால முடியாது
இல்ல எல்லாருமே செய்யறாங்களே ஆசையா இருக்குது எனக்கு புடிக்குன்ட்டு போனே போயிட்டு மத்தியத்துக்குள் ள்ள வெயில் ஏற ஏற ஃபுல்லா ஓ தலவலி வாமிட் வர மாரி ஆயிடுச்சு
அதே மாதிரிதா உருளக்கிழங்கு நீங்க பண்ணும்போது எடு க்கும்போது அது செம்ம டைம் ஆவு எடுக்கறதுக்கூ நம்ப அது எப்டி நீங்க க்ரௌன் இப்ப சொன்னீங்களே ஆஹ் க்ரௌண் நட் கு
உஹ் ஆஹ்
உருளக்கிழங்கு இருக்கூ ஆனா அது நம்ப எடுக்கும்போதே நம்ம சுமார் கரெக்ட்டா எடுக்கணு இல்லனா அதுவு கட்டாயிடு கட் பேட் ஆயிடு
அஹ் ஆஹ் அதுலருந்து அவுங்க என்ன கூப்பட்றதயே விட்டுட்டாங்க அ அது எங்க பொண்ணு வந்து நல்லா மேக்கப் பண்ணின்னு ரெடியாய் வந்துட் இருந்தா அத பாத்துட்டு அவுங்க என்ன சொல்ட்டாங்க நா உன்ன வந்து விவசாயோ செய்ய வர சொன்னா உனக்கு சேர் போட்டு உக்கார வைக்கிற மாரி வந்திருக் அப்டின்ட்டாங்க
ம் வேற ஸ்கூல்லாம் பட்ச்சீங்ளா
ம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சே ஆனா என்ன எல்லாமே கேல்ஸ் கிளை முடுக்கி
ஓ ஒகே அப்போ லைஃப்ல கொஞ்சோ என்ஜாயே பண்ல
அ அ எங்க டூர் போறது அ காஃபி ஷாப் போய்ட்டு வர்துல எதுவும் இப் ஆமா ப் இப்ப பசங்கள பாக்கும்போது ச்சே இதெல்லா எவ்ளோ மிஸ் பண்ணிருக்கோ
ஆமா நெறயா மிஸ் பண்ட்டீங்க உங்க லைஃப் சேரி இப்பயாச்சு ஹஸ் பண்ட் கூட்டிட்டு போறாரா
அவரா உ கூட்டிட்டு போவாரு எதாது பேசினா அம்தியா வரியா அம்தியா வரியா அடின்ங்வாரு அப்டியே தங்கச்சி அம்மா பசங்கன் போன் பண்ணி பேசிருந்த
அப்டியே டெய்லி பேசிறது இதா
இதா ஃபஸ்ட் டைம் இப்டி அது ஒரு நாளைக்கு ஒரு த்தருக்கே மூன் டைம் கால் பண்ணி பேசிட்டிருப்ப அம்மாகிட்டயு தங்கச்சிங் பசங் கிட்டயு
அப்ப எல்லார்கிட்டயு அதே மாதிரி பேசிட்டாருங்க ஃப்ரியா இப்ப நீங்க ஸ்டார்டிங்கா பேசும்போது எப்டி தெரிமா ஏதோ பயத்துல பேசுற மாரி இருந்துச்சு
ஆ இல்ல புசா என்ன பேசுறதுன்றது தெரியலல்ல அவுங்க கிட்ட மாம்பழ காண்வகேஷன் இருந்துட்டேருக்கு
ம்
அதனால ஈஸியா வருது
ஓகே இப்ப இதே வந்து உங்க ஹஸ்பண்ட்டு நம்பரு குத்துட்டு இந்த மாரி பேசொன்னா பேசுவீங்களா
அவரு இலக்கிய நெறைய படிக்குவாரு இலக்கிய சம்பந்தப்பட்டதா பேசுவாரு அது மாதிரி நா பேசல அதனால பு ஆஹ் வாதியாரில்ல ஓ பதிப்பக நடத்திட்ருக் கம் புத்தகம் புக் ஃபேர்ல்லா நடத்துறொ
ம் ஓகே ஓகே
உம் ஹ அதனால அத பத்தி யார்னா பேசுனாங்ன்னா அவுங்கிட்ட மணிக்கணக்கா பேசிட்ருப்பாரு நம்ம பக்கத்துல ஒக்காந்து வேடிக் பாத்துட்ரு அவர் டக்குன்னு போன எங்கிட்டயு குடுத்துருவாரு நமக்கு ஒண்ணுமே தெரியாம அவுங்கிட்ட போய் என்னத்த பேசுறதுன்டு
ஆமா உம்
அத சொல்லிட்டு இருக்கோ உனக்கு இதுதா புடிச்சிக்குது தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி பொண்ண கல்யாணம் பண்ண வேண்டியதானே
அஹ ஹா இப்ப எப்டி ஊர் நாட்டுல இருந்து இப்ப சிட்டிக்கு வந்துட்டீங்க எப்டி ஓக்கேவா அந்தா
இல்ல அவரு வந்து சென் இதுக்கு போயிட்டு பதிப்பகம் பண்ற எடத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு அது பண்ணுவாரு
ஓ ஓகே வந்துருவார அஹ ஆஹா ம் சேர்
ட்டே ஊருலந்து இங்க இருந்து மேயில் அம்முச்சு புக் பிரிண்டிங் பண்ணிய பஸ்ல ட்ரெயின்ல அப்டி வெச்சு
அப்ப வாரத்துக்கு ஒரு தட வந்து வந்துருவாரா
ஆஹ தேவப்படும் போது வாரத்துல ரெண்டு மூண் டைம் கூட போயிட்டு வந்துருவாரு தேவப்படும் போது அது பஸ்ட்டுல்ல எல்லா இப்போ வந்து ஆள் அங்கங்க வெச் ச்சுட்ருக்குறோதால்ல அவுங்க கிட்ட ஆஹா அமௌண்ட்டு இது பண்ணி அமுச்சு விட்ருவாரு
ஓகே
அது புக் ஃபேர் எல்லீக்கில்லா போனா நல்லாதா இருக்குது ஜாலியா எல்லாரையு அப்டியே வேடிக் பாத்துட் ட்டு பேசிட்டு
எப்பியாவுது உங்கள்ள வந்து எங்கியாவுது கூன் போலா வெளிய அந்த மாதிரி ட்ரிப் சோ இந்த மாரி
நான்கு உக்காலா என்ச்சி சோற புக்கா தூக்கி வெச்சிப்பாரு மின்னேலா இப்பதா ஃபோன் வந்தி
ஏ அ ஃபோன்னால இப்போ உங்குள்க் எல்லா இன்னு ஈசியாயிடுச்சா
ஆமா இப்ப ஃபோனு புக்க தூக்கி வெக்கறதுல்ல ஃபோன தூக்கி நானே ஒரு டைம் பஸ்ல கிண்டல் அடிச்சிருந்த சென்னையோ ஒரு அஞ்சு மண்நேர டிராவல் பண்றம்போது கூட பேசிட்டு வறதுக்கு நாங்க க்கு எனக்கு பாட்டு கேக்க புடிக்கு பஸ்ல பா அதுவு பட்ஸ்ல பாட்டு கேக் இன்னு ரொம்ப புடிக்கு பாட்டுக்கற பஸ் ஸா ஏற சொன்னா அதுவு ஏறமாட்டங்க கவுர்மெண்ட் பஸ்ஸா போய் ஏறு இப்பதா கவர்மெண்ட் பஸ்ல எல்லா பாட்டு போட்டுட்டு இருக்காங்க
ஆமா எல்லாமே போட ஆரம்பிச்சி
ஆ, அது சேரி பேசியாது வரனா பேசாதே வந்தாரு புக்க தூக்
அப்டியே அமைதியா இருப்பாரா பேசவே மாட்டாறா இல்ல உங்களிட்டயே எதுவுமே பேசவே மாட்டாற அப்டியே ஸ்டிரை அப்டி வந்துட்டே இருப்பாரு புக் படிச்சி
ஆமா ஆமா நம்ம எனா கேட்டா மட்டும் பதில் சொல்வார் நாங்க சொன்னே இ இதுக்கும் பக்கத்துல உட்காறதுக்கும் இதே வேற யாருன்னா பக்கத்துல கூட உக்காந்து வருவே அவங்கன்னா கூட பேசுவங்க அப்படீனு ஒரு ஆல்ப்பு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல... ஒரு ஆள் பக்கத்துல போய் உக்காந்துட்டு சரி போய் உக்காந்து பேசிட்டு வா...
ஹஹஹஹ
நா டென்ஷன் பண்ணும்னு பாத்தா நா
ஆ உங்களேயே டென்ஷன் ஆக்கிட்டாரு
ம்ஹுக் அதே மாரி இந்த மண்டபம் வித்துக்கு சாப்ட போகும்போதெல்லாம் கூட உக்காந்துட்டு இருக்கமாட்டாரு வெயிட்.. சாப்புட்டோம் வெயிட் பண்ணலாம் நா கொஞ்சோ ஸ்லோவா சாப்டுவே அவர் கொஞ்சோ ஃபாஸ்ட்டா சாப்பிடுவாரு அஹ் ம் பக்கத்துல இருக்கிறோங் நா வெயிட் பண்றேங்க நீங்க சாப்டுங்க ஏந் போயிட்ருப்பாரு ஹோட்டலுக்கு போனாலே அப்டிதா போவாரு காசு குடுத்துட்டு வெளிய நின்னுப்பாரு ஹோட்டலுக்காரு யோசி ம் ஆ என்ன சொல்ற உனக்கு முடியலையா மூடிரு
ஹஹஹஹ
யோ மாரி
ஹீஹீஹீ
த எப்டின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாருக்காரு எல்லா விஷ்
ஆ இதெல்லா பசங்க பாத்துட்டு ஆ அப்ப மாத்ரி எல்லா கல்யாணோ பண்ணவே கூடாது யோசிக்கிற யோசிக்கிற ஆனா சொல்லிட்டேன் நான் கொஞ்சம் ஸ்லோவா சாப்பிடுன்னு தெரியல வெயிட் பண்ண அப்படின்னா போன தூக்கின்னு வெளிய போய் நின்றுப்பாரு நான் இசோக்கிறது ஹோட்டலுக்கு இருக்கறன் யார் காசு கொடுக்கான்னு பார்த்துட்டு இருப்பானா நம்ம போய் நிக்கும் போது எதுனா கேட்டான் என்ன பண்றதுன்னு அவசரம் அவசரமா சாப்பிட்டு முடி வச்சுட்டு ஓடி போயிருவேன்
சீக்கிரமா சாப்பிட்டா
உம் ஃப்ரெண்ட்ஷா இல்ல ஆஹ் ஒரு ஏ ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா அவளே கோயில்க்குளம் பாக்குற இடத்துல பேசுங்க
அதுதான் உங்க லைஃப் வந்து அப்படியே வீடு அது மாதிரி போயிச்சு போல வீடு பாக்குறது
ஆமா பசங்க பசங்க அப்பா அம்மா தங்கச்சிங்க ஆனா இப்டியு இப்புடி இவ்ளோ நாள் கடத்தி இருக்கற்னால இப்பதா யோசிக்கிறே
இப்ப உங்க பசங்களுக்கு இதுவே மேடம்
இல்ல இல்ல அவுங்களே ஃப்ரீயா விட்டுக்குறே ஆனா ரூல்ஸ் எல்லா சொல்லி யாரையு ம் யாரையு வந்துட்